ஆஹ் வணக்கம் மேம்
எப்டி ஆஹ் நல்லா இருக்கே மேம் நீங்க எப் டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே மேம் நல்லா இருக்கே
உம்
சாப்ட்டீங்ளாங் மேம்
இல்லைங்க மேம் இனிதா மேம் சாப்டுனு காலைல கொஞ்சோ வெளியில இருந்து வந்து லேட் ஆயிடுச்சு ஊர்ல இருந்து வர்றதுக்கு மதிய வேலை இன்னு சமைக்கல இனிமேதா சமைச்சு இனிதா சாப் பணு மேம்
ஓ சரிங்க மேம் சரிங்க இல்ல மேம் மதியோ லன் ச் வந்து இன்னு முடியல ஆ உங்களுக்கு தான ரெண்டு வயசு பாப்பா இருக்றது
ஆமா மேம் எனக்குதா மேம் இருக்காரு
ஓகேங்க ஆ மதியோ உன சாப்பாடு இன்னு சாப் ப்புட்லா மேம் ஆஹ் ஆனா காலையில இங்க அன்னதானம் நடைபெற்றனால அதே சாப்பாடே வச்சுட்டோ ஆஹ் மதியத்துக்கு காய் மட் டு ஏதாது வந்துட்டு செய்யணுங் மேம்
சரிங்க மேம் சரிங்க ஆஹ் நீங்க என்ன பண்றீங்க
ட்டு அதுகப்றோ பண்ணிக்லான் சொல்லிட்டு சொல்லுங்க
ஆஹ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் இப்ப சும்மாதா இருக்கீங்ளா இல்ல அதாவது உங்களுக்கு அ ஏதாவது ஹாபி மாதிரி இருக்குங்களா மேம்
அஹ் நா வந்து அதிகபட்சமா வேலையிலயே சரியா இருக்கு மேம் கோயில் வச்சிருக்றனால கோயில் பாக்ற வேல இருக்கும் ஆஹ் மீதி நேரங்கள்ல வந்து அஹ் அ உளவியல் ஆலோசனைகள் த துறையில வேல பாக்குறே சாய்ந்தரோ நேரம் வந்து குழந்தைகளுக்கு தனி பயிற்சி வந்து நா எடுத்
சரிங்க மேம் நீங்க இப்ப உளவியல்ல இருக்கேன்னு சொன்னீங்க எனக்கு வந்து ஒரு சில ஆ டவுட்ஸ் இருக்கு அதாவது எனக்கு வந்து ஆ எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பானிக் அட்டாக் அப்டின்னு ஒண்ணு வந்துச் சேரி
சரிங்க மேம்
காரணம் அப்டின்னு தெரிஞ்சுக்கலாங்ளா மேம் அது வந்து ஹாஸ்பிட்டல் போன இடத்துல மருத்துவமனைல என்ன சொன்னாங்கனா நீங்க வந்து உடம்புல எந்த பிரச்சன இல்ல நீங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஆனா அதுக்கு வந்து இங்க மருந்து கிடையாது நீங்க வந்து அதாவது சைக்காலஜி அ சொல்லுவாங்கல
நிச்சயமா மேம் நிச்சயமா அத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோ ஆனா வந்து த்து இதுக்குன் சில ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்மேட் இருக்கு மேம் அது முடிஞ்சதுக்கு அப்பறதா நாங்க வந்து ஹ கவுன்சிலிங் குடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு பெர்மிஷன் வந்து வாங்கணு நாங்க முதல்ல ஆ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்பறம் தா வந்து இது நம்ம அது வந்து அத பத்தி நம்ம தொடர்ந்து பண்ற மாரி இருக்கும் மேம் இது பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்ச பிரச்சனைகள் கிடையாது நிச்சயமா வந்து சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் தா ஆ உங் உங்கள் மனதுல ஆ
அப்டினா இது வந்து எடுத்துக்காட்டு தா சும்மா எதாவது சில எடுத்து எடுத்துக்காட்டுகள் இருக்குள்ள காரணங்கள் எல்லா வந்து அது நிறைய காரணம் இருக்கும் இருந்தாலு ஒரு சில காரணங்கள் இருக்குல இதுனால வரலா அப்டின்னு
அதுதா இதனுடைய முக்கிய காரணம் பத் வந்தீங்கன்னா திடீர் மனமாற்றம் மற்றும் உடல் மாற்றம் மேம் நமக்கு வந்து குழந்தை பிறக்கறது அல்லது ஒரு சிலருக்கு வந் என்ன ஆகும்னா ஏஜ் அட்டென் பண்ணுவாங்க சொல்லுவாங்க பெண் குழந்தைகள் அந்த மாதிரி சமயங் கல்ல வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து மனதளவுல அந்த மாற்றங்கள ஏற்றுக்கொள்ள முடியாம ஒடம்புக்குள் ஏற்படக் கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன் சொல்லிட்டு சொல்லுவாங்க மேம் அதாவது உங்களுக்கு ஒத் ஒத்து போன அ நாங்கள் கடந்து வந்து சில ஆ இத வந்து நாங்க கேசஸ் வந்துட்டு நாங்க உங்களுக் சஜஸ்ட் பண்றோ சோ நமக்கு பெண்கள் வந் து பெண் குழந்தைகள்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த காலத்துல பன்னெண்டு அல்லது பதிமூணு இ ப்பொழுது எட்டு ஒன்பதுலயே வந்துட்டு அவங்க பெரிய பொண்ணா ஆயிறாங்க அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அவங்களுக் ஒரு மிகப்பெரிய உடம்பு மற்றும் மனமாற்றம் வந்து ஏற்படு அத தவிர்க்கறதுக்கு தா பெற்றவர்கள் கிட்ட நாங்க என்ன ஆலோசன பண்ணுவோனா குழந்தைகள் வந்து ஐந்தாவது அல்லது ஆறாவது வகுப் பு படிக்கும் போதே அவங்களுக்கு ஏற்பட போகக்கூடிய மனமாற்றங்கள பத்தி நம்ம முன்கூட்டியே சொல்லிரணு
அது முன்கூட்டியே சொல்றதுனால அவங்க வந்து பய இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்து
ப்ட மாட்டாங்க தவிர்த்துக்கலா அஹ் இந்தந்த மாதிரி வருப்பா அதாவது ஒரு ஒரு ந அது வந்து பிரச்சனைகள் கெடையாது ஆனா இந்த குழந்தையோட மனம் வந்து பலவீனா பலவீனமா இருக்கும் போது இயற்கையா நடக்கக்கூடிய உடல் மாற் ற்றங்கள் கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனையா மாறிறு
அதாவது ஒரு பயத்த தூண்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வருனு சொல்றீங்களா மேம்
அஹ் பயத்த தூண்டி அது வந்து அவங்களுக்கு மன அழுத்தத்த கொண்டு வந்துரும் அதனால பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணனு அப்டின்னா இப்ப ஓரளவுக்கு அ ஏஜ் அட்டன் பண்றதுன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெற்றோர் அல்லது அவர்களுடைய பெற்றோர் முற எந்த வயது ந்தாங்களோ ஒரு முன்ன பின்ன அதே வயதுலதா அந்த சந்ததியர் ஃபுல்லா வருவாங்கங்கிறது மருத்துவ ரீதியான உண்மை ஆஹ் இப்ப என்னுடைய பெ றோர் ஒரு பதிமூணு பதினாலு வயதுல தா என்னுடைய அம்மா பூ பெயர்ந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளாக நாங்களு வந் து பன்னெண்டு அல்லது பதிமூணு வயதுலதா வருவோம் அஹ் இப்ப வந்து ஆஹ் சொல்லுங்க
இப்போ நா என்னோட அம்மா எந்த கால எந்த வயதுல வந்தாங்கங்கிறது எனக்கு தெரியாது மேம் ஆனா நா வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது அதாவது பத்து முடிஞ்சு பதினோரு வயது தொடங்கும் போது
உம் அதுக்கான காரணத்த தா இப்ப நா சொல்ல வந்தே என்னன்னா அந்த காலத்துல வந்து சில கொழந்தைகளுக்கு மாற்றம் ஏற்படுறதுக்கு காரணோ என்னன்னா அந்த காலத்துல இருந்த உணவு பழக்கங்களுக்கோ இந்த காலத்துல இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களுக்கும் நெறைய மாறு பாடியில் உள்ளது சேரிங்களா நம்ம வந்து இப்ப நெறைய ஊசி போட்ட அந்த கோழி அந்த மாதிரி எல்லா உணவு பொருளுமே இப்ப கலப்படம் அல்லது கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாயிருக் சி அதனால என்ன ஆகுது அப் டினா ஹார் ஹார்மோன் இம்பேலன்ஸ்ங்கறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாதது ஒன்று மருத்துவ துறைல அப்ப அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்டின்னா அந்த குழந்தைகள் வந்து ஏர்லியரவே ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க இல்ல அப்டின்னா அது ஆப்போசிட்டா ஏஜ் தாண்டி அட்டென்ட் பண்றது இப்ப நம்ம பாத்தோம் அப்டின்னா தைராய்டு ஹார்மோனுக்கும் நம்ம உடம்பு ஏற்படக்கூடிய மாதவிடாய்க்கும் முழு தொடர்பு இருக்கு இது இது வந்து நெறய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் இப்ப தைராய்டு கிலாண்ட் வந்து அரஸ் ட் ஆயிருக்கது அப்டின்னா அவுங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போகோ
ஆஹ் இர்ரெகுலரா வந்துச்சு மேம் என் தங்கச்சிக்கு
வந்து வர்
உ அதாவது அவுங்களுக்கு உடம்பு
உடம்பு போடும் உங்களுக்கு தைராய்டு வந்து பல நோய்களுக்கான அடிப்படை கேட்வே மாதிரின்னு வெயுங்களேன் இப்ப சர்க்கரை நோய் எப்டியோ அது மாதிரிதா தைராய்டு வந்து கரெக்டா பாத்து இயற்கையாவோ அல்லது மருத்துவர் அணிகி யோ அஹ் இயற்கை முறையிலயு தைராய்ட குணப்படுத்தலாம் மருந்துகள் எடுத்தும் தைராய்ட குணப்படுத்தலா அதே மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க தைராய்டு வந்து லைப் டைம் சுகர் பீபி மாரி மாத்திர எடுக்கணும் அப்டியெல்லா கெடயாது அத வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலயே சரி செய் செஞ்சுக்கிட்டு உணவு முறைகளை மாத்தி அமைச்சுக்கிட்டோம் அப்டின்னா அந்த தைராய்ட்ல இருந் து நம்ம எளிமையா வந்து வெளியில வந்துட்லா ஆனா அந்த தைராய்டு இன்பேலன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கன்னா நிச்சயமா அவுங்களுடைய உடல் எடையில வந்து ஆஹ் மாற்றங்கள் ஏற்ப படோ அது வந்து நிச்சயமா அவுங்களுக்கு லைஃ டைம் வந்து மாதவிடாய் கோளற வந்து ஏற்படுத்திக்கிட்டே தா இருக்கோ
உம் பரியுது மேம் என்னோட சகோதரிக்கும் அப்டிதா மேம் இருக்கு
அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாண்டு க்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் நமக்கு வரக்கூடிய ஆஹ் நோய்களுக்கும் தொடர்பு இருக்கு அதே மாரி உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களுடைய முதல் தாக்கம் மன அழுத்தம் தா
உம் புரியுது மேம் புரியுது
அது வந்து ஒரு தன் நீ மன மன அழுத்தங்கறது ஒரு தனி நோய் எல்லாங் கெடயாது இப்ப ஒடம்புல காய்ச்சல் தலைவலின்னா எப்பிடி நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கறோமோ அதே மாரிதா மனசு மொதலெல்லா வந்து பாத்தோ அப்டின்னா அந்த மன அழுத்தங்கறது யாருமே வெளில சொல்ல கூட மாட்டாங்க ஏன்னா நம்ம சமுதாய த்தில அத வந்து வேறு விதமா வந் து அவங்க சித்தரிக்கப்பட்டே இது பண்ணனால சொல்ல மா
அதாவது பைத்தியோ அப்டிங்கற பேச்சு வருது மேம் நானும் என்னையே சொல்றாங்க மேம் கி இப்போ இந்த மருத்துவமனைக்கு போங்கன் ஸ் சொன்னதுக்கே ஆஹ் தெரிதே குடு தெரிந்தவர்கள் இருக்காங்க அதாவது குடும்பத்தினர்கள் இவுங்கெல்லா வந்துட்டு ஓ அப்ப வந்து பைத்தியம் புடிச்சிருக்கா இல்ல பேய் புடிச்சிருக்கா அந்த மாதிரி பேசும்போது கூட கொஞ்சம் மன மனதளவுல ரொம்ப வருத்
ஆ அதுக்கு கார்ணோ என்ன அப்டின்னா அறியாமை ஒண்ணுங்க விழிப்புணர் வு இன்னொன்னு வந்து என்னன்னா நாங்க உளவியல் ஆலோசகரா நாங்க சொல்றது என்னானா மொதல்ல இந்த மாரி விஷ்யங்கல குடும்பத்தினருடைய மனநிலை தெரியாம ஆ வந்து எல் உறுப்பினர்கிட்டயு சொல்ல கூடாது இப்ப ஒரு பிரச்சினை அப்டின்னா கணவன் மனைவி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னா கணவன்னா மனைவி மனைவினா கணவரிடம் மட் டு தெரிவிச்சா போது அவர்களுடைய அம்மா அப்பா இவர் களுடைய அம்மா அப்பான் சொந்த பந்தம் எல்லா சொல்றது வந்து நிச்சயமா அவுங்களுடைய பிரச்சினைகள வந்து இன்னு அதிகப்படுத்ததா செய்யு ஆஹ் அப்ப நாங்க வ து என்ன சொல்லுவோ அ கவுன்சிலிங் வந்து கப்பிள்ஸா எடுத்துக்கங்க இப்ப ஒரு மனைவி பாதிக்கப் இப்ப ஒரு மனைவி ஒரு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவுங்குளுக்கு கவுன்சிலிங் தனிப்பட்ட முறையில குடுத்து முடிச்சதுக்கு அப்புறோ அவுங்களுடைய லைஃப் பாட்னர்சுக்கு குடுப்போ அதுக்கான ரீசன் என்ன ன இவங்கள எப்டி ஹேண்டில் பண்றது இவங்கள குணப் படுத்தறதுக்கு நிச்சயமா அவருடைய துணை தா வந்து அதிகபடியா வேணு புரியுதுங்ளா அவங் அவுங்களுடைய துணை இப்ப அவர்களுக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனையா இருந்தா நம்ம கூட நின்னு பாத்துக்குவோந் தானுங்க அதே மாரிதா அந்த புரிதல் வந்து கணவன் மனைவிக்குள்ள இர் இருந்துட்டாலே வந்துட்டு அ கண்டிப்பா இருக்கணு அந்த புரிதல் இருந்துட்டாலே போதுங்க ஆ ச அப்றோ சில விஷயங்கள் வந் து நம்மனால கணவர் கிட்ட சொல்ல முடியல நம்மளுடைய பெற் றோர்கள் வந்து நம்மள நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்டிங்கற பட்சத்துல நம்மளுடைய பெற்றோர்கிட்ட சொல்லலா
புரியுது மேம் இப்போ எங்கள் அம்மா என்னோட அம்மா கிட்ட சொன்னா அது எந்த பிரச் ச்சன இல்ல மேம் எதோ
அதுதா சொல்றே அதுதா சொல்றே இல்ல அது வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து புகுந்த வீட்ல சந்திக்க கூடிய பிரச்சனதா சகோதரி ஆ புகுந்த வீட்டில் நமக் குறை சொல்வதற்கு இல்லை எல்லாத்துடைய மனநிலையு ஒரே மாதிரி இருக் காது அவர்களுடைய மகளோ அல்லது மகனுக்கோ இந்த மாதிரி ஒரு உளவியல் பிரச்சனை வந்தா அத சாதாரணமா எடுத்துக்குவாங்க ஆனா வரக்கூடிய மகனுக்கோ அல்லது மருமகனுக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்டின்னா அத வந்து பலதரப்பட்ட பேச்சுக்கள் வந்து அ வரத்தா செய்யு அதனால நாங்க என்ன சொல்லுவோ அப்டின்னா இப்ப ஒரு கூட்டு குடும்ப ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கிட்டயு சொல்லணுங்கிற அவசிய கெடையாது நிச்சயமா
புரியுது மேம் குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டு சொல்றது
க்குவாங்ளோ அவங்க கிட்ட மட் டு சொல்லி ஹேண்டில் பண்ணா வந்து போது அ அதுக்கப்புற அவங் அவங்க வந்து செய்யக்கூடிய செயல்கள் ஆ மொத்தமா வந்து காலைல இருந்து நைட் வரைக்கு அவங்க எப்டி இருக்காங்கங்கறது எல்லா ஒரு ரெக்காடிகலா மொதல்ல வாங்கிக்குவோ சோ எந் என்ன ரீசன்னால அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் இது வந்து ஃபிசிகலா ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து நாங்க சொல்லிர்லா இந்தந்த ரீசன்னால உங்களுக்கு இந்த மன அழுத்த வந்திருக்கு இது இதுக்கான மருத்துவ காரணிங்கறதயு சொல்லிருவ ஆ ஹலோ